ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சார்
ஆ கேக்குது ஆ கேக்குது இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஆ ச நல்லா இருக்க சார் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன செய்தி எப்டி போச்சு உங்க நாளு
இன்றைய நால் நல்ல பொழுதா போய்ட்டுது முடிஞ்சது முடிஞ்சது நிறைவடைந்தது
ஆ
நாளை பொழுது எதிர்பார்ப்போ
ஆ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க காலங்கத்துல என்னான்ன பண்ணீங்க வேலைக்கு போனீங்களா நீங்க என்ன பண்றீங்க எந்த ஊர் பேசுறீங்க
இன்னைக்கி நா நா வந்து நா வந்து திருச்சிராப்பள்ளியிலேந்து பேசுறங்க
ஆ
திருச்சிரா பள்ளியில இருந்து பேசு காரை காரைக்கால் நல்ல ஊர் ம் எனக்கு உங்க ஊர் காரைக்கால் காரைக்கால் வந்து எனக்கு எனக்கு காரைக்கால் வந்து பரிசயமான ஊர்
ஆ
போங்க அந்த உங்க ஊர்ல சாந்தி தேட்டருன் ஒரு தேட்டர்ரு இருந்தது முன்னாடி இப்போ வந்து பி எஸ் ஆர்ருக்கு தேட்டரு இருந்தது இப்ப என்ன பேர்ல இருக்குன்னு தெரியல
ஆ பி எஸ் ஆர் தேட்ரு ஆமா அத மூட்டாங்க அது ஆமா
மூடிட்டாங்க ஆமா அந்த ஓனர் வந்து என்னோட நண்பர் தா அவரு
ஆ அவுங்க பெரிய ஆளா நீங்க
ஆமா அப்போ ஆ
ஆ எதுக்கு மூன்னாங்க அது வந்து இப்ப மூட்ல நெனைக்கிற அத வந்து ரெனவேட் பண்றாங்க நெனைக்கிற
ஆமா ஆமா பண்றாங்க அவர் வந்து எம் எல் ஏ வா இருந்தார் நெனைக்கிற அப்ப
ஆ ம்
ஆமா
ம் என்ன பி எஸ் ஆர் அதா பி எஸ் ஆர் வந்து காரைக்கால்ல பாத்தீங்னா ஒரு பெரிய ஆளு அவரு அ பி எஸ் ஆர் ரு நக கட இருக்கு துணி கட இது அதுன் எல்லாமே வந்துருச்சு
இப்ப பி எஸ் ஆர் னு இப்ப இன்னொரு தேட்டர் இருந்தது முன்னாடி டைமண்ட் தேடர்னு ஒரு தேட்டர் இருந்தது அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே இருந்தது
டைமண்ட் தேட்டரா ஆ அப்பல அதெல்லா எங்ளுக் தெரில ஆ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே ஆமா அந்த அமா ஆ புரிது ம்
ஆமாமா அது ஒரு தேட்ரு முருகராம ஆ முருகராம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது
அது மூடிட்டாங்க வெறு இப்ப அந்த லாஸ் சினிமாஸ் அந்த அந்த தேட்டர்ல மட்டுதா இ படல்லா ஓடி இருக்காங்க
ஓ எல் ஐ சினிமால
ஆ எல் ஐ எல் ஐ சினிமானால ஆமா அது கொஞ்ச நல்லா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இப் பழைய தேட்டர விட இப்ப யாரும் மக்கள் லா வந்து அதுல போ போக விரும்ப மாட்றாங்க எல்லாதியு கொஞ்சோ சொகுசு தேவ எல்லாரு நல்லா கொஞ்சோ லக்ஸரி அ
இப்ப வந்து வாழ்க தர்ம மாறிச்சு இப்ப லக்ஸூரி லைஃப் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே
ஆ எல்லாரு வந்து நிம்மதியா உட்காந்துட்டு அழகா பாத்துட்டு சாப்டுட்டு கொஞ்சோ அந்த காலத் அந்த எ என்ஜாய் பண்றது ரவுடி ஆ ரவுடிஸா கருத்துறது கித்துறது அதெல்லா இருந்துச்சு ஆ அதனாலதா அந்த பி எஸ் ஆர் தியெட்டரா இருக்கட்டு அப்றோ என்ன சொல்றது அந்த நீ சொல்ற மேரி அந்த முருகிராம் திட் ட்ரா ரொம்ப நல்லா ஓட் ஆ ஓடிட்டுருந்துச்சு ஆனா இப்ப அதுல பாத்தீனா வெறும் வந்து இந்த பசங்க தா போவாங்க ஃபேமிலி ல்லா இட எல்லா குடிச்சு ட்டு வருவாங்க எல்லா சண்ட போடுவாங்க அடிச்சுப்பாங்க அத பாத்தீங்கனா நம்ப தல படதுக்கு வந்து தளபதி பசங்க அடி வச்சுப்பாங்க நெறைய பிரச்சன ஆகு ஆனா இப்போ இந்த எப்போ இந்த லா வ லா அந்த அந்த எல் ஏ சினிமாஸ் அது வந்சோ அது அப்றம் பாத் தின்ன டிசிப்ளின் இருச்சி இருக்கு அப்றோ வந்து குடிச்சா உள்ள உட மாட்டாங்க ஸ்மோக்கிங் கெடையாது எல்லாமே இருக்கு நானு பாத்தீங்கன்னா என்னோட குடும்போ ரொம்ப என்னோட குடும்பலா காரைக்கல் தாங்க ஒரு படத்துக்கு போனது கிடையாது எப்போ இந்த லா வந்துச்சோ அப்பதா முதல் முதலா போயிட்டு படம் பாத்தாங்க புரிதா அந்த அளவுக்கு ஒரு நல்லதாயிடுச்சு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமாமா திருச்சியில எப்டி அ இ அ எந்த தெட்டர்ல்ல நல்லா ஒ நல்லா ஓடு அத பத்தி சொல்ல
திருச்சியில வந்து வேறு திருச்சியில வந்து பத் தின்னா நெறைய தேட்டர் இருந்தது முன்னாடி முன்னாடி வந்து நிறைய தேட்டர் இருந்தது இப்பவும் தேட்டர்ருக்கு எல் சோ எல் ஏ சினிமாலா நெறைய வந்து பழைய தியேட்டர்லா பாதிக்கண்ண இது பா நல்ல இது பண்ணிட்டு மலே வந்து இந்தளவுக்கு புது புதுசா டெவலப் பண்ணிருக்காங்க எல்லா தியேட்டர்லயும் நல்லாருக்கு நா வந்து சினிமா வந்து இப்ப லாஸ்ட்டா என்ன படம் பாத்தோம்ன்னு கேட்டீங்கன்னா விடுதலைன்னு ஒரு படம் வந்ததுல்ல
ம்
அந்த படம் எல் ஏ சினிமா தா இங்கிக்ற திருச்சில்ல சோனா மினா தேட்டர்னு ஒண்ணு இருக்கு அவங்க லீஸஸ் எடுத்து அந்த தேட்டர்ரு ஓட்டுறாங்க
யாரு இல்லையே
இல்லே இல்லே
ஆ அங்கய அங்கே இருக்காங்களா அவங்க ஆ
ஆமா திருச்சிதானே அவங்களுக்கு ஹெட்டு முன்னால எம் பி அடைக்கல் ராஜ் இருந்தார்ல அவங்க தா அட எல் அடைக்கல் எல் அடை ஆ எல் ஏ ங்கிறது வந்து எல் அடைக்கல் ராஜ்
ஓகே
ஆ அப்ப முன்னாள் எம்பி அடைக்கல் ராஜ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சி எம் பி அவர் பையன் தா இப்ப நடத்துறாரு எல்லா லூயிஸ்ங்கறவர்
ஓகே ஓகே ஓகே செரி செரி நல்லா அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க தெரிஞ்சு தெரியாது இத பத்திலா ஆ
ஓ அப்டியா செரி செரி செரி எல் ஏ சினிமா
ஒண்டர் லா க்காரங்க நம்ம சேத்து ஃபன் பண்றாங்க அந்த மாரி நெனச்சுட்டுருந்த எண்ட அவங்க வந்து ரொம்ப அந்த ஒன்ட லா விளம்பரத்த போடுவாங்க சேர்ல எல்லா பாத்தீனா ஒண்டல ஒண்டலாட்ருக்கு
ம் ம் ம் ம் ரைட் ரைட் அவங்க ஏன்னா அவங்கதா அங்கதா எல் ஏ சினிமா வந்து அவங்கதா பவுண்டர்
ஆ நல்லது நல்ல நல்லதுன்னு
ம் அதனால வந்து அவங்களோட தேட்டர்தா அது திருச்சிதா பிளாக் ண்டர் எல்லா இருக்குல்ல அதெல்லா அவங்கல்துத
ஆ ஆமாமா ஒண்டல கடையாது இது ஆ பிலாக்தென்டர் பிலாக் தண்டர் ஆ நா மாத்தி சொல்ட்ட ஆ அதா அவங்க இதுல வந்து எப்பவுமே அ அந்த உக்கார்ற சேர்லா இருக்குல்ல அது எப்ப பார் பிளாக் தெண்டர் பிளாக் தெண்டரு ஆ விலம்பற கூட பிளாக் தண்டர் தா போடுவாங்க
ஒரு ஒரு பிளாக் தன்டர் அவங்களு தா
ஆ நல்ல பெரிய ஆள் தான ஆ
ஆமாமா பெரியால் எம் பி யா இருந்தார்ல எப்டியோ ஒரு இருவது வருஷோ எம்பி இருபத்தி அஞ்சு இருபது வருஷோ எம் பி யா இருந்துருக் திரிச்சி அப்ரோ அந்த எம் பி அவர்தா முன்னாள் எம் பி
ஆ நெறைய பெரிய பெரிய கைது நெனைக்ற
ஆமா ஆமா ஆமா ஆமா ம் பரவால்ல உங்களோட
அப்ற வேல செய்றீங்களா படிக்கிறீங்களா என்ன செய்து எப்டி
ஐயோ நால்லா படிச்சுனாலத்து மூணாவது தலைமுறையா இருக்குனு நீங்க நினைக்கிறெ எனக்கு மூணாவது தலைமுற நினைக்கிறே நீங்க என்ன தெருவ தம்பி
புரில மூணாவது
உங்களுக்கு வயசு என்னது
எ வயசு வந்து இருவத்தி ஒம்பது
ஆயி சந்தோஷோ எ பைய மாரி என்னோட பைய வயசு தா உங்ளுக்கு
அ ஆ உங்க வயசென்ன அம்பது மேலயா
ஆ வந்துக்க ஆமா ஆமா ஐம்பதுக்கு மேல இருக்கு நல்லது ம் அ அனால இப்ப வந்து காரைக்கால்ல வந்து உங்களுக்கு வந்து காரைக்கால்ல வந்து அந்த பீச்சு இருக்குப்பாருங்க வர வழில கடல்க்கறை அதெல்லா இப்ப ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு இப்ப அ
இப்ப சூப்பராக்கிட்டாங்க மொதல்ல ரொம்ப இதாருந்துச்சு இப்ப நல்லா கொஞ்சோ வெளி வெளி ஊர்ல இருந்து இப்ப நா நெறைய பேர் மக்கள் எல்லா வந்து அந்த நம்ம கடல் கரைக்கு வர ஆரம்பிச்ட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா அ நல்ல ஒரு பெருநா நாளா இருக்கட்டு தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கு பாத்தீங்ன்னா இந்த கவர்மெண்ட் அரசு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்க ஸ்டேஜ் போ அந்த பாட்டு கச்சேரியா இருக்கட்டு அப்றோ இந்த திருவிழா வருஷ வருஷ திருவிழா வைக்கிறாங்க பெரிய பெரிய ஆள்ளா வந்து அங்க பாட்டு பாட்றாங்க
மாங்கனி உங்க உங்க ஊர்ல மாங்கனி திருவிழான்னு ஒரு ரொம்ப
மாங்கால ஆ ஆமா ஆமா அது இருக்கு என்ன பல பல விஷயங்கள் நம்ம ஊர்ல நா நடக்கிறத்னால கொஞ்ச நல்லாவே இருக்கு ஆது நா காரைக்கால்னு சொல்லி அம்மா இருக்க வரையிலு இருக்கு ம் ம்
ஆ அங்க ஒரு ஒரு பாண்டிச்சேர்ல அது உங்க வந்து வந்து பாண்டிச்சேரில இது
ஆமா பாண்டிச்சேரி இது கீழ தமிழ்நாடு தமிழ்நாடு கிடையாது ம்
கெடையாது கெடையாது ஆமா
ம் நீங்க நீங்க வந்துருக்கீங்ளா கடைக்கு ஏதா வந்துருக்கீங்ளா நீங்க
நெறைய தடவ் வந்துருக்க நா சொல்றேன்ல அந்த ஒ அ ஒரு அந்த பி எஸ் ஆர் தேட்ர் ஓனர் எனக்கு ரொம்ப நண்பர் அவரு து நா வந்து பீல்ட் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்த ஒரு காலத்துல
ஆ
அப்போ வந்து அந்த தேட்டர் ஓனர்ஸ் எலா மேனெஜர்ஸ் எல்லாமே எனக்கு பழக்க ஓட்டவங்க
சரி சரி சரி நல்லது நல்லதுன இப்ப என்ன இப்ப எப்டி அந்த தேட்ர் திருப்பி தொருப்பாங்களா இல்லாட்டி இல்லையா அ நல்ல பல பல பல பேர் வந்து அத ரொம்ப இது பண்றாங்க மிஸ் பண்றாங்க அ நல்ல ஒரு தியேட்டரா இருந்துச்சு அது
அப்பவே இருந்தது தம்பி இன்னைக்கு வந்து ப அத மறுபடி வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாரி அத மாத்தனு
மாத்தினு ஆமா மக்கள் வந்து எப்டி எதிர்பாக்குறாங்களோ அத கொண்டு வரணு அது கட்ட
இப்ப எல்லிய சினிமாவு சொல்றீங்க பத்தங்களா அந்த எல்ல சி னிமாவ அந்த லெவலுக்கு அந்த அந்த தேட்டர் வரணு
ஆமா அதே பழைய மாரியே அ இந்த கட்டை ச கட்ட சீட்டு பத்திர சமோசா சி சிகரெட் ஸ்மெல்லு அதெல்லா யாரு மக்கள் விரும்ப மாட்றாங்க
விரும்ப மாட்டிங்கிறாங்க இன்னக்கி தேட்டருக்கு போனா ஒரு ரெண்டரை மண் நேர உள்ள இருக்கமா ரிலாக்ஸ நல்லா வீட்ல நல்லா எந்தாஸ் ஒரு டிஃப்ரெஷன் இல்லாம நல்ல மைண்ட மைண்ட் ஃரீயாயிரு அப்டின் வெளியில வரும்போது
ம்
அதுதா லை பண்றாங்க என்னா தேட்டில பழைய மணிலா வந்து இதில விலைவாசியெல்லா உள்ள ஜாஸ்தியா இருக்கு அது மட்டுந்தா
வேற ஒண்ணு ஆமா கொஞ்சோ வெலையெல்லா பா
ஆ மக்கள் இப்ப நானு வந்து இப்ப பெரிய பெரிய தேட்டர் எல்லா போம் போது நா என்ன பண்ணுவோன்னா ஆ வெளியே போம்போது சாப்ட்டுட்டு போயிட்டு இருது ஓகேவா போ ஆ அங்க உள்ள போய் செலவு பண்ண மாட்டோ உள்ளே போய்ஒர் ரண்டு மண்நேர உக்காறது ஆ விடுமுறை நேர த்துல போயிட்டு தண்ணி குடிச்ச தண்ணி குடிச்சிக்கிறது அந்த மாரி பண்ணி ட்டு வெளிய வரும் போது அந்த டின்னரா இருக்கட்டு பகல் நேரத்துல போனா வெளிய வந்து சாப் புறது அந்த மாரி பழக்க வச்சுப்போ
அது நல்லது அதா நல்லது அதாங்க சரி நம்ம உள்ள இருந்து வெளில வந்து போகும்போதுதா நம்ம வந்து நல்ல வேற ஆ நா ஒரு தரமான ஒரு கடையில வந்து சாப்ட்டு போயிடலா உள்ள போயிடலா உள்ள போயிட்டு சும்மா ரெண்டு மணி நேர தானே அது தேவைப்படாது கொஞ்ச தண்ணி இருந்த தேவ இல்லாடி அதுவு தேவ கெடையாது முடிச்சுட்டு வந்துரலா ஆமா முடிச்சுட்டு வந்துரலா இப்ப நீங்க என்ன ம் வியாபாரம் பண்றீங்களா இல்ல வந்து படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா
நா வந்து ஒரு கம்பெனியில வந்து கணக்கு பிள்ளையா வேல செய்யறே ஆ காரைகால்ல கெடையாது இப்ப நா வந்து ஹைதராபாத்லன்னு சொல்லி அந்த நகரத்த துல இருக்கே ஒரு ஆ ஹதராபாத்துலதா ஒரு மூனு வருஷமா ஹைதராபாத்லதா வேல செய்ற
நல்லது
ஏ நம்ம எ எவ்ளோ நேர பேசணு ம் பத்து நிமிஷ தான பேசனோ
ஆ பத்து நிமிஷம் ஆயிடுச்சா
ச்சிங்களா நன்றி
முடிச்சுக்கலா நன்றி தம்பி அடுத்த இன்னும் ஒரு முறை சந்தர்ப்ப கெடைக்கும் போது சந்திப்போம் நன்றி வணக்கம்
நன்றி